ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க
ஆ நா பாட்டு பேசிட்டே இருந்தே திடின் இத ஆயிடுச்சு
என்னிது அதேதான் பேசிட்டே இருக்கும்போது கட் ஆகிடுச்சு
ம் அப்புறம் சொல்லுங்க கீர பத்தி தானே பேசிட்டு இருந்தோம் நான்வெஜ்ல்லா சாப்பிடுவீங்கல்ல ம்
நண்வெஜ் அதெல்லா எல்லாமே அதெல்லா சாப்பிடுவோ மத்தபடி எது சாப்பிட மாட்டேன்னா எனக்கு கடுவாட்டு குழம்புல்லா சுத்தமா எனக்கு ஆகாது எங்க ஹஸ் ஸ்பண்டுக்கு கருவாட்டு குழம்புன்னா ஆகாது இந்த ரெண்டு பேர் விஷயத்தலயும் கருவாட்டுகுழம் சாப்ட ஆனா அந்த அவரு கருவாடு வருத்து குடுத்தா சாப்புட்டுருவாரு
ம் ஏ சூடுன்றதுக்கா சொல்றீங்களா கருவாட்டு குழம்பு சூடுன்னு
இல்ல நா ச சாப்டாது கிடைய சாப்பிட்டுகுறேன் வே அது ஏதோ அலர்ஜி போல கருவாட்டு குழம்பு சாப்பிட கூடாது கத்திரிக்க சாப்படக் கூடாதுன்னுவாங்களா
ஆ
ஆமா சில பேருக்கு அரிக்குன்றதனலா சாப்டகூடாதுன்னுவாங்க ஐயோ நம்மளுக்கு எல்லா சொல்லுவாங்களா அது சொல்லறதே பாத்தே உடனே ஐயோ ஐயோ நம்மளுக்கு அரிக்குமோ அப்பிடின் நேனேச்சக்கன்னனு நாங்கே சாப்பிடிரதே விட்டுடோம் புடிக்காது அப்பிடின்ற ஒரு மைண்ட்லயே போயிடுச்சு எனக்கு
நல்லா இருக்கும் ஆனா கருவாடு எனக்கு புடிக்கும்
ஆ இல்லே எனக்கு அந்த சொல்லிருக்கறாங்கே ஐயோ இப்ப வந்து கருவாட்டு கொழம்பெல்லா சாப்பிடாதம்மா ஆ ங்க ஒத்து ஒத்துக்கு ஒத்துக்காது அம்மா கரோட்டு கொழும்பு சாப்டமா அரிக்குதுமா அப்படின்னுவாங்கள ஆமாப்பா கருவாட்டு குழம்பு கத்திரிக்காலா சாப்பிட்டா உடம்பு ஸ்கின்னு அலர்ஜி ஆயிடும் அப்பிடின்னுவாங்க அதுக்கு அத பக்கத்துலே இருந்திருந்தாங்கே பாட்டி ஊர்ல அவுங்களுக்கு எல்லாமே நாட்டும் நாட்டு மருந்து வைத்தியம்லா தெரியுன்றதுனாலே அவங்க சொல்லுவாங்களா அப்ப எல்லாருக்கு சொல்ல வைத்திஸ் து நம்மது ஐய்யய்யோ அப்ப நம்ளுக்கு இது மாரி அறிக்குமோ ஆதனால நம்பலு சாப்டக்கூடாது சொல்ட்டு அது ஒரு மைண்ட்லே பொயிடிச் எனக்கு அதனால நா அதே சாப்டவே மாட்டே டேஸ்ட் குட அந்த அளவு பண்ணிப்பாக்க பொங்கசோர்ல வந்து அது கருவாட்டு கொழம்பு கறி கொழம்பு எல்லா கீர எல்லா மே செஞ்சிருக்கோ அது செரி கல ப்படமா இருக்கு அதுல செஞ்சி சா அதுல வேனா சாப்ட்ருக்கனே தவரே பட் டு இதுக்கு தனிப்பட்ட மொறைல கருவாட்டு கொழம்பு வீட்ல செஞ்சி நா சாப்ட்டதே கெடையாது
கும்ப சாப்பாடு நல்லாருக்கு இந்த ஆடி மாசோ ஆனாலே அதுக்காக வெய் பண்ணுவே நானு ஆனா என்ன ஒண்ணு வாங்கிட்டு வர அந்த கியூல நின்ன கூட்டத் துல வந்து வாங்கிட்டு வந்து டேஸ்ட் பண்றதுக்குள்ள போது போதுன் ஆயிடு
அது கும்பஞ்சோறு கோயில் திருனா அன்னிக்கா ஐயோ கோயில் திருவிழா வந்தோனே அப்பிடியே போது அதுல ஒரு என்ஜாய்மெண்டு இருக்கும்
ஆடிமாச வந்தாலே அவ்ள தா
அது ஆடி ம எங்களுக்கு வந்து ஆடி மாச வந்து புங்கஞ்சோறுனா ஆடி மாச திருவிழா அப்பா மட்டும்தா வந்து பொங்கச்சோறு போடுவாங்க இப்ப வந்து சில பேரு வந்து அம்மனுக்கு வந்து மின்னாடியே திருவிழா வெப்பாங்க இப்ப ஜூன் மாச வெப்பாங்க பாருங்க ஐப்பசில வைகாசிலலா வப்பாங்க வைகாசி திருவிழா இருக்குது சித்ர திருவிழா சித்ர மாச திருவ்ழா வரு வைகாசி மாச திருவ்ழா வரு இல்ல அதுல ஒரு சில திருவிழா வரு அந்த திருவ்ழால கும்பஞ்சோறு போடுவாங்க ஆடி மாசன்றவங்க இந்த வேண்டிக்கினவங்க கூழ் ஊத்துவாங்க அம்மனுக்கு அம்மனுக்கு வந்து ஆடி மாச திருவிழா வராது
ம் ம் தெர்ல ஆனா எனக்கு அது கரெட் டா ட இதுலா தெரில ஆனா ஆ சாப்ட்ருக்கே திருவிழா அப்போ
நாங்க நெறையா வாட்டி இத வர்ஷா வர்ஷா சாப்டுவோ அது கும்பஞ்சோறு
ஆ
நம்ப பொயிட்டு அந்த கும்பஞ்சோறுகாகயே க்யூல போய் நின்னு த புடிச்சிகிட்டே நிப்போ அதேதா இதுதானே
நல்லா இருக்கு அது என்ன ஒன்னு நைட்டு லேட் ஆகிடு கெடைக்கரதுக்கு ஆனா அது ஃப்ரிட்ஜில ஏய் எங்க எங்க ஏரியாலலா ஏ ஒம்போது பத்தாய்டு
ஆமா பத்து மணி ஆவு ஒம்பத் பத்தாயிடு அது இது க்கு எங்ளுக்குலா வந்து நா வெயிட் பண்ணுவோ ரெண்டு மூணு மணி வரைக்கு வெயிட் பண்ணுவோ ஏனா சக்திக்கரக வீட்டுக்கு வரு சத்தி கரக வீட்டுக்கு வரு அந்த சாமிக்காகவே வெயிட் பண்ணி தீவார்த்தன காட்டி அந்த த தூங்காத கீங்காத வெயிட் பண்ணுவோ நாங்க
ம்
அந்த சக்திகரகத்துக்காகவே
அதே மார்தா எங்ளுக்கு சில சமயம் பன்னெண்டாயிடு வ வறதுக்கு அதுக்கப்றோ சாப்ட முடியாதில்ல நம் ளால சும்மா லைட்டா வேனா டேஸ்ட் பாக்லா அந்த டைம்ல சாப்புட முடியாது அதனால
வெயிட் பண்ணுவோ பத்து மணிக்லா சாப்ட்ருவோ
ஓ ஒங்ளுக்கு அதுக்குள்ள கெட எங்களுக்கு அதுக்கப்றோ தா கெடைக்குமே அப்பதா ஏனா சாமிக்கு படையல் போட்றதுக்கே அம்மனுக்கு படையல் போடுறதுக்கே சில சமயோம் லேட் பண்ணிடுவாங்க குறி கேபாங்களா சாமி வந்து குறி சொல்லிட்டு அதுக் கப்புறோ படச்சிட்டு ஆ அதுக்கப்புறம் தா வந்து இது பண்ணுவாங்க
போடுறதுக்கு சம்மதமான் கேப்பாங்க ஒரு ஆள் மேல சாமி வ வருதான் பாப்பாங்க சாமி வரத் த்துக்காக ஒரு ஆள் மேல வந்தத்துனாலே அ இங்கன்ன டக்கு டக்கு டக்குன் எல்லாருக்கு வந்துரு அது எல்லா வசத்தயு பார்த்துன் நாருக்கற இங்க எங்க கோயில் திருன்னு பாத்ன்னா க கூழ் ஊத்தும் போதுன் பாத்தன்னா எப்டியு ஒரு ப ஆறு வெறு ஏழு பேர் பத்து பேரு கிட்ட
உ
தம்போடு கடிகும்போதே வந்துரு
ஓ அதனாலதா லேட் ஆயிடும் ஆ செரியாது ஃப்ரிஜில வச்சு சாப்பலான் பாத்தா மறுநாளைக்கு வந்து அந்தளவுக்கு இதுவாருக்காது நல்லா இருக்காது அது சூடு பண்ணவு முடியாதா அது ஒரு மாரி கொழ கொழனு இருக்குமா அ சூடு பண்ணவு முடியாது ஆ கெளறுவாங்க அப்டே அ ஃபுல்லா கை வைக்க மாட்றாங்க சாமி கு எலையில போட்றாங்கள அது மட்டு கையால இது பண்றாங்க மத்தப்படி பாத்தர்த்துல தனியா வச்சு எக்ஸ்ட்ரா வேற வச்சருப் ப்பாங்க இங்க அ எல்லாருக்கும் குடுக்கறதுக்கு ஆ எல்லாத் சாமிக்கு இது பண்ணிருவாங்களா எலைல ம்
கையால த கையால ப முட்ட அந்த கறி அந்த மீன் அந்த கருவாட்டே அப்ற வந்து அந்த கவுச்சைட்டு எல்லாமே கீர தோட்ன கீர எல்லாமே போட் ஒரு அடியா பெசைஞ்சு அது யானத்துல போட்டு அது அப்படியே சாமிக்கு கொஞ்ச படைச்சிட்டு கண்ணி எப்டி கண்ணி கையாதவங்க இருப்பாங்கல்ல கண்ணிக் கையாதன்னா கொழந்த இல்லாதவங்க அவங்க கையில மொத குடுக்க சொல்லுவாங்க ஒரு மூணுது மூணு இதா குடுக்குவாங்க ஒத்த படயா குடுப்பாங்க இல்ல மூணு இல்ல நஞ்சு பத்தப்படயா குடுத்துட்டு அதுக்கப்புறம் மத்தவங்களுக் எல்லாருக்கு வந்து ஒரு யாணத்துல போட்டு வெளியே போய் கியூல நில்லுங்க அப்டின்ட்டு கியூல நினிக்க வச்சுருவாங்க அது சாமிக்கு படைச்சே தான அது வந்து ஆனா இது வந்து சாமிக்குன் தனியா வந்து எடுத்து வச்சுட்டு அது செய்யறது வந்து அது இதாகாது இது எல்லா முன்னாடி சாமி முன்னாடி பறச்சு இது எல்லாருக்கு பாக்கிம் கெடச்ச மாரிதன்ன
ஆ இதயு வச்சுடுவாங்க பெரிய எல நீ ட்டா முழு எல அப்டியே போட்டு சாம் அது பஃபுல்லா பரப்பிடுவாங்க சாதத் த சாதத்த போட்டு அது மேல கொழம்பு அ முட்ட கீர பொரியலு கொழுக்கட்ட வள்ளிக்கிழங்கு பொறியென் என்னமோ அது மேல அப்டியே போட்டு அப்டிய கடைசி எல்லாத்தயு மிக்ஸ் பண்ணிட்டு அ பாத்தர்துலயு கொஞ்ச அப்டியே சாமி முன்னாடி வச்சிருப்பாங்க அண்டா அண்டாவா இருக்கு எல்லா
நீங்க அப்டியே க மினிமம் பாத்தா கொஞ்ச அந்த தா இருக்கு அதுவே கடகடன் காலியாயிடும் பொங்க சோறுக்காக யே எல்லா கியுல நிக்குங்க போல ஒன்னுக்கு ரெண்டு யானத்த தூக்கிட்டு வந்து நிக்கு மூணு யானத்த
ஆமா ஆமா எப்படாப்பா எப்படப்பா குறி சொல்லிட்டு எப்ப படிச்சு முடிப்பாங்களோ அப்டின் தோணும் ஆ எப்படிதா டக்குனு சாமி வரும்னு தெரியாது ஆனா இங்க வந்து கொஞ்சோ லேட்டா தா வரும் எங்க நா பாத்த வரைக்கு ஆ அந்த பம் ரொம்ப உடுக்க சத்தோ அந்த உடுக்க சத்தோ கேட்ட உடனே எங்க அம்மாக்கல்லா கூட சாமி வரு வீட்டுல கரகோ எடுத்து எடுத்துட்டு வருவாங்கல்ல கோவில்ருந்து அப்ப பாத்தீங்கன்னா அந்த சத்தம் கே ட்ட ஒடனே ஆரம்பிச்சிருவாங்க அவுங்க கரகத்துக்கு தண்ணி ஊத்துற ஊத்த கூட முடியாது நாந்தா ஊத்துவே அவங்க ஆடிட்டு இருப்பாங்க அது எப்டிந்தா எனக்கே தெரியல நானே கேப்பே என்ன மம்மி ஆச்சு என்ன திடீர்னு ஏன் ஆடுற எப் ப்படி ஒ உனக்கு மட்டும் திடீர்னு அந்த மாதிரி தோணுது அப்டின்னு கேப்பே அது என்னனு தெரியில அந்த சத் சத்தத்த கேட்டா ஒரு மாதிரியாவுது அப்படின்வாங்க
அத் ஒருத்தவுங்க ஒடம்புல வந்து எறங்கு எறங்கிட்டே இப்ப ம் எப்டி சொல்லுவாங்க இப்ப வழக்கத்துக்கு வரு இப்ப வஸ் வஸ் சாமி வருதுன்னு வச்சுக்கோங்குளா உங்க அம்மாவுக்கு இப்ப சாமி வருது உங்க அம்மா வந்து தவறிட்டாங்கன்னா இப்ப உங்க மேல வரு உங்க மேல நீங்க யாருனா தவி அடே எப்டி தாண்டி தாண்டி தாண்டி சாமி வந்து அவங்க உங்க ஒடம்புல பரவும் அவ்வளோதா
ம்
இப்ப எங்க சித்தி பொண்ணு வயசுகந்த பொண்ணுதா அவளுக்கு வந்து மினிமம் பாத்தா இருபத்தோரு வயசு இருபது வயசு பொண்ணு தான் அவ என்ன பொண்ணுவா போ கரகோ ஜோடிக்கும் போது அவளுக்கு என்னா பண்ணுவாங்கனா தெரியாது அவ ஜோடிப்பு கரகம் ஜோடிக்கும் போதெல்லா வந்து செருப்ப போட்டு நாங்க போய் நின்னுடுவோ கூழு ஊத்தும் போது மட்டு சாமி ஆடுறதுக்குன்னே நெய்லா வந்து நிப்பா போல்ருக் அக்கா அப்டின்னு வந்து கூப்புடுவா
ம்
என்னடி வன்ட்ட அப்டின் காதுல ஏதோ மாட்டிக்கிறியாடி டின்னு கேட்டா இல்லையே எதும் மாட்டிருக்க மாட்டா அ அப்புறமா பக்கத்துல கொழந்தைகள் நிக்கும் அக்கா கொஞ்சோ தள்ளிப்போங்க கா இவளுக்கு சாமி வருன்னா சொல்லவா முடியுது தள்ளிப்போங்க தள்ளிப்போங்க சொல்றே யாரும் தள்ளிப்போ மாட்டாங்க இவ ஒடனே என்ன கண்ணு காட்டி யக்கா தள்ளி போ சொல்லு அப்டின்னுட்டா ஓ வர ஆரம்பிச்சு போல இதே முன்னாடி‌ அந்த கருகுறிவி காட்டிட்டா அப்‌டின்னு சொல்லிட்டு பாத்தா தள்ளி போ சொன்ன அடுத்த நிமிஷமே ஆட ஆரம்பிச்சுட்டா முடிக்றத்தங்காட்டி கால எல்லா சட்னி ஆக்கிட்டா ஆனா சொல்றே கால லெல்லாம் நசிங்கி போச்சுடி உன்ன பிடிக்க போனதுக்கு எனக் தலவலியாடி இது அப்டின் போது எங்க வீட்டுக்கார மாம்ச கூப்புடு மாம்ஸ கூப்பிடனுவா என் வீட்டுக்காரு இல்ல நீ ஆடு நா வேணும்னா வீடியோ எடுக்குறே நான் ல வர மாட்டே நீ பாட்டு அட்ச்சுட்டேன்னா நா என்ன பண்றது அப்டினு கேப்பாரு அத்னால வர மாட்டேன்னுடுவாரு அதே மாதிரி எங்க அக்கா எங்க அக்கா வீட்டுக்கார் தான் போய் குடுப்பாரு குடிச்சிட்டு அவள புடிச்சி அவ இறக்கி வுட்டுரணு தீப்பெட்டி வெச்சு இறக்கிவுட்டு அதுக்கப்புறமா தா வூட்டுக்கே தூக்கினு வந்துருவாங்க அது இப்ப ஐய்யாயா ஏ சி ரூம்ல போய் படுத் தூங்கிண்டு வந்துரு என்ன சொன்னடினு கேட்டா நீ என்னா சொன்னன்னு நா சொல்றேன்டி ஏ நா ஓம் சக்தி வந்திருக்கேண்டா நீ பம்ப வுடுக்கு அடிக்கிற அடிடா எனக்கு பத்தலடானு நா அப்டி கத்துவடினுவாம் பாரு அப்டியாக்கா சொன்னா அப்டியாக்கா சொன்னான்னுவா நா வீடியோ எடுத்துட்டே பாரு எக்கா டெலி்ட் பண்ணுக்கா டெலிட் பண்ணுக்கா அப்டினுவா அதுக்கப்புறோ நா வீடியோ எடுக்குறதயே விட்டுட்டே மொத விஷ்யோ எடுத்தோ அதுக்கப்புறோ வீடியோ எடுக்கறதயே விட்டுட்டோ எங்க எங் சித்
அது ஆனா ஆச்சிரியமா இருக்கு எனக்கு ஒவ்வொரு தடவயு அது எப் எப்டி வருது என்ன என்ன ஒரு வித் இன் சயின்ஸா இல்ல எதுவா நம்பிக்கையா ஒன்னு தெரியல நறையா பேரு அந்த மாரி பாத்திருக்கே
எங்க சித்தப்பாவுக்கு ஐனாரப்பன் எங்க மேல சித்தப்பா மேல ஐனாரப்பன் வரும்
ம் குலதெய்வமா
ம் எங்க சித்தப்பாக்கு அது வந்து ஐனாரப்பன் வந்து அம்மன் அம்மனோட இதுதான
அம்மனோட தாய் தா கரிவேலனப்பன் அதனால வந்து ஐனாரப்பன் சாமி வந்து ஒரு வாக்கு குடுத்தா தா நீ கூழு ஊத்தணுனு வாக்கு கொடுத் தா தா எங்க சித்தப்பா மேல பாலு ஊத்துவாங்க மஞ்சள் ஊத்துவாங்க சந்தனோ ஊத்துவாங்க குங்குமம் ஊத்துவாங்க
ம்
ஆ அதெல்லா ஊத்தி அபிஷேகம் பண்ணி எனக்கு கும்பாபிஷேகம் நீ நடத்தணுன்டா எனக் என்ன என்னுடய எல்லைய கட்டி நீ வைக்கல சொல்லி எங்க சித்தப்பா மேல ஒரு அவுங்கள மட்டும் வர வச்சு அந்த விது எடுப்பாங்க பாத்தீங்களா கழி கழி நடுவாங்க பாரு கொடி நடுவாங்க பாருங்க கழி தீந்து போய் கொடி நடுவாங்க எங்க சித்தப்பா தா தூக்கீட்டு போய்ட்டு கொடியே நடு
ம்
அவர் அந்த அளவுக்கு ஆக்கரோஷமா வரும் அதுவு எங்க சித்தப்பாவ எங்க சித்தப்பா மேல வந்துடுச்சுன்னா எடுத்த உடனே கீழ உருண்டு பெரண்டு அதுக்கப்புறந்தா எய்ஞ்சு ஒக்காந்து எல்லாத்தையு பேசுமே அந்த அளவு தா அப்பவே ஆடுமே ஒடம்பு சர்லேன்னா அந்தளவுக்கு ஆட விடமாட்டோ
ம் ரொம்ப உக்கரமான சாமி இல்ல
அது என்னடா பண்ணு உக்கரமான சாமி அது வந்து ஜென்ஸு மேல மட்டுந்தா அந்தளவுக்கு வருமே வேற யாரு மேலயு வராது
ம்
அங்காளம்மனுக்கு வட வைக்கு வர வைக்க சொல்லு எங் ஒருத்தவுங்களுக்கு ஃபர்ஸ்ட் அங்காள அம்மனுக்கு எங்க அக்காவுக்கு வட வை அதுக்கப்புறோ நா வரேன் அது அப்டினு சொல்லிட்டு அங்காளம்ம சாமிக்கு வட வச்சுட்டு அதுக்கப்புறந்தா வந்து ஐனாரப்பனுக்கே வட வைப்பாங்க ஒரு ஒரு டைம்ல பிடிச்சு அப்டினாக்கா ஐனாரப்பன வர வைக்கிறதுக்காக எலுமிச்சபழத்த மேல புழிவாங்க அவுங்க அவுங்க நே அவுங்க நேரா புழிஞ்ச ஒடனே ஐனாரப்பன் வந்துருவாரு
ஓஹோ
வர வைக்கிறதுக்காகவே மத்த சாமி எல்லா வந்து ஆ முருகர